வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே நீங்க
ஆ நானு நல்லாருக்கே சாப்ட்டீங்களா
இப்பதா சாப்டே
ஏ இவ்ளோ நேரத்துக்கு சாப்புடுறீங்க
தூங்கிட்டே நல்லா படுத்து கொஞ்ச நேரோ சாப்புல்லா அப்டி குளிச்சுட்டு வந்து சாப்புல்லான்னு நெனைச்சிட்டுருந்த அப்டியே பக்கத்து வீட்டு இப்ப கொழந்த வந்துச்சு தூக்கத்துலருந்தது தொல்ல அப்டியே தூங்கு தூங்கு சொல்லிச்சுஅதுவு செரி நானு அப்டியே படுதே அதுவு தூங்கிருச் ச்சு நானு தூங்கிட்டே
செரி செரி நல்ல தூக்கமா
ஆமா எந்திரிச்சு இப்ப தா போய் குளிச்சிட்டு வந்து சாப்பாடு போட்டு சாப்டோ
செரி செரி என்ன செஞ்சிங்க
நா மீன் கொழம்பு வச்சு
ம் வெறும் மீன் கொழம்புதானா தொட்டுக்க எதுவு வெக்லையா
எதுவுமே மீன் கொழம்பு தொட்டுக்க எதுமே செய்யல ஆனா பக்கத் து வீட்லறருகரவங்க பிரிஞ்சு எட்த்துனு தந்தாங்க நா மீன் கொழம்பு ஊத்தி சாப்டே
செரி செரி
தொட்டுக்க சாப்புட மாட்டே அப்டியே மீன வச்சு சாப்ட்டே எப்பவுமே மீன் கொழம்பு வச்சா தொட்டுக்கையே செய்ய மாட்டோ நாங்க
அப்பிடியா
ஆமா
ம் ஐய்யயே எங்களுக்கு என்ன கொழம்புல்ல என்ன போட்டாலு கொஞ்சோ தொட்டுக்க ஏதாவது இருக்கணு அப்பதா அது ஏர எறங்கு இல்லனா எறங்காது
அப்புடியா அதுதா நானு நெனைச்சுட்டேருந்தே ஆனா நாங்க மீன் தா தொட்டுக்க எதுவுமே தொட்டுக்க மாட்டோ
செரி செரி எப்புடி செஞ்சுங்க மீன் கொழம்பு சொல்லுங்க கேப்போ
ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கொஞ்சே வெங்காயோ கொஞ்சோ தக்காளி அரிஞ்சு வச்சு தாளிக்கரது ஒரு ஒரு கொஞ்சே கொஞ்சமாதா நறையேல்ல ஒரு வெங்காயோ ஒரு தக்காளின்னு வச்சுக்கோங்களே அப்பறோ ரெண்டு வெங்காயோ ரெண்டு தக்காளி தேங்கா எல்லாபோட்டு மிக்சில அரச்சிட்டு இந்த வெங்காய தக்காளி வதக்கிட்டு அத வெந்தியோ கொஞ்சோ போட்டுட்டு கறிப்பில போட்டுட்டு வெங்காயே தக்காளி வதக்கிட்டு இந்த அரிச்சு வச்சு இந்த மசாலாவ எடுத்து அதுல ஊத்திட்டு அப்டியே மொளகாத் தூளு அது கொஞ்ச வதக்குன ஒன்னே மெளகா தூளு மஞ்சத்தூளு இது எல்லாமே போட்ருவோ கலந்த தூள் தா அதிகமா போடுவோமே
ம் புளி போட மாட்டீங்ளா
அப்பறந்தா புளிய கரச்சி ஊத்வோ
சேரி செரி
மீனு இன்னொரு ஒரு வாட்டி என்ன பண்ணுவோ எல்லாமே இது குண்டாலயே கரச்சி எண்ணெ மேல ஊத்திட்டு ஆ எல்லாமே பச்சயாவே கரச்சிட் டு அப்டியே ஏத்திருவோ ஏத்தி கூட ஒரு வாட்டி கொழம்பு வச்சுருவோ இல்லன்னா இந்த தாளிக்கிறது எல்லா பண்ண மாட்டோ
ம் ம் இது நல்லாருக்குமா அது நல்லாருக்குமா
எங்க அம்மா வைக்கம் போதெல்லா அதுதா நல்லா இருக்குமே எப்டியோ இதா அந்த க பச்சையா எல்லாமே களறிட்டு ஏத்துறாங்கல்ல அதுதா நல்லா இருக்கு
செரி செரி
நீங்க எப்டி வெப்பீங்க மீன் கொழம்பு
நாங்களு எப்பயாச்சு இந்த மாரி நீங்க சொன்னீங்களே இப்ப அரச்சிட்டு எல்லாமே சேத் பாங்கன்னு பச்சயா அரச்சி ஏத்துவோன்னு அந்த மாரி வெப்போ இல்லன்னா வந்து மீன் போட்டு கார கொழம்பு மாரி தேங்கா இல்லாமே அந்த மாரி வெப் போ
தாளிச்சி
ஆமா வெங்காயோ தக்காளி தாள்ச்சி
தாள்ச்சாலு இந்த தக்காளி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதால தாளிச்சா ஒரு மாரி சப் ப சப்பையாவே இருக்குற மாதி இருக்குது கொழம்பு
எதுக்கு அப்டி எதுக்கு இருக்கு நல்லா இது பண்ணணு
இல்ல நா எத்தன வாட்டி தக்காளி சட்னி வச்சா கூடோ அந்த தக்காளி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து கீழ வச்சி தண்ணில போட்டு அரஞ்சா கூடோ நல்லாதா வதக்குனாலு ஒரு மாரி ஒரு இதுவாவதா இருக்குது அந்த தக்காளி அப்டி கொலைவா இல்ல
அப்டி உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்க கொஞ்சோ மெலீஸ்ஸா தோல் வந்து சீவிக்கலா தக்காளில
ம் அப்டிதா செய்யணு நா ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்கிறே இப்போ அதுலதா தக் தக்காளியெல்லா வெங்காயோ தக்காளி எல்லா இப்ப அந்த தக்காளி சட்னி எங்க நாத்தனார் வீட்ல போய் பாத்தே ஒரு நாள் தக்காளி சட்னி வச்சாங்க வச்சி ரொட்டி சுட்டாங்க எவ்ளோ ரொட்டி எவ்ளோ தக் காளி சட்னி வச்சாங்கோ அப்டியே கொழ கொழன்னு அந்த சட்னி எப்டி கார சட்னி எப்டி சாப்டுவாங்கோ அந்த மாரி இருந்தது அத பாத்துட்டு அந்த மிஷின ஆட்ரு பண்ணி நா வாங்குனே ஒரு வாட்டி தா நா செஞ்சே அத எடுத்து அறுக்குறதுக்கு அதெல்லா பிடிக்கலன்னு தூக்கி
க்க
ஆ எனக்கு அதுலதா நல்லா வருதே ஆனா அது ஒரு வாட்டி செஞ்சிட்டேன்னா அத எடுத்து மறுபடியு எல்லாத்தையு அரிஞ்சி அதுல போட்டு இது பண்றது எனக்கு புடிக்ல கத்தி வச்சி அறுத்து அறுத்து பழக்கமாய்ச்சா அது வேற தேவ இல்லாத வேலையா இருக்குதே அப்டின்ட்டு விட்டு
நம்மளுக்கு கொஞ்சோ பழக்கோ ஆய்டுச்சின்னா அது சீக்கிரமா மாறாது இல்லையா
ம் நா இன்னக்கி கூட தக்காளி சட்னி வைக்கணு அத இப்ப எடுத்து கீழ வச்சிட்டு படுத்து காலேல எந்திரிச்சி வைக்கலான்னு சொல்லி நெனச் சே ஆனா எனக்கு அதுல எனக்கு பிடிக் கவே இல்ல வைக்கவே இது வேற தேவ இல்லாதது மீன் இருக்குல்ல மீன் கொழம்பு வச்சிர்லா
இப்ப நைட்டுக்கு என்ன நைட்டுக்கு அதே தானா
அதேதா தோச மாவு வாங்கி இட்லி போட்டுருவோ
எப்பவுமே நைட்ல டிஃபன் தா சாப்டுவீங்களா எப்டி தோழி
அப்டியெல்லா இல்ல எனக்கு சாப்பாடு தா புடிக்கு இவங்க தோச இட்லிதா கேட்பாங்க இவங்களுக்காக அப்டியே சாப்டுறது
அப்ப நீங்க மதியியானம் இருக்குற சாப்பாட சாப்டுவீங்கலா
ஆமா மதிய இருந்தா சாப்டுவே இல்லன்னா ரெண்டு தோச அதுக்கு மேல பாடமாட்டே
ம் செரி செரி ம் பசங்கலா ஸ்கூல்ல இருந்து வந்ட்டாங்களா
ஆ இப்பதா வந்தா எ பொண்ணு ஸ்கூல் போயிட்டு உங்க போ உங்க புல்ல என்ன பண்ணுது
ஏப்ப எ புள்ள தூங்குது
ம்
இங்கயு வெளியதுல்லையா
எங்கும் போல தெ இப்ப எங்க நாத்தனார் வரேன் சொன்னாங்க அதுக்காக இருக்கறே கொஞ்ச நேர டயலர் கட எங்க இருக்குதுன்னு கேட்டாங்க அங்க தேரடியில இருக்குன்னு சொன்னே
ம்
சேரி நா வரே அப்டின்னு சொன்னாங்க
செரி செரி எப்டி உங்க நாத்தநார்ல்லா ஒங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ல எப்டி
அதெல்லா ஆ இருப்பாங்க இருப்பாங்க நா தா ரொம்ப அவ்ங்க சும்மா ஆளுளுக்கு ஏத்த மாரி பாத்துகுவாங்க இப்ப கொஞ்ச நேர எங்கிட்ட இருப்பாங்கோ இன்னு கொஞ்ச நேர கழிச்சு எங்க மூத்தாறு பொண்டாடி பக்க க்கொ சாஞ்சிருவாங்க அவங்ககிட்ட புடிக்கலனா எங்கிட்ட ங்க என்ன புடிக்கலன்னா அவங்ககிட்ட போயிடுவாங்க
இந்த மாரி பண்றாங்களே உங்களுக்கு பிடிச்சிருக்கு
அயோ இன்னி இப்போ மின்ன அந்த மாரி பண்ணினு இருந்தாங்கோ செரி என்ன பண்றதுன்னு புடிக்கும் இப்ப என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா அவோ அவலுக் க்காக இப்ப நா பேச மாட்டே இனிமேட்டு ரொம்ப அவுங்ககிட்ட ஏன்னா நாளைக்கு என்னப் பண்ற மாரி தான எ பொண்ணயு பண்ணுவாங்க அதுக்காக இப்ப கொஞ்சொ அப்டி புடிக்கல அவங்களு பேச மாட்
இப்பெல்லா பசங்களுக்கு தெரியுது யாருகிட்ட என்னென்ன பண்ணணுன்னு நம்ம எதுமே சொல்லி குடுக்கற அவசிய இல்ல அவங்களுக்கே தெரியுது இப்பல்லா இப்ப இருக்குற பசங்களுக்குல்லா
இருக்குது இருந்தாலு நம்போ நம்போலே கஷ்டப்பட்டு ட்டு இருக்குறோ நம்ம புள்ளைங்களையு நம்ம ஏ எல்லாத்தையு யோசிக்க நம்ம ஒதுங்கிட்டு ட்டனா ஆரம்பத்லே நம்ப அம்மா அவுங்க கிட்ட ல ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க நமளு வச்சுகூடாதுனு அதுங்களு ஒதிங் நம்ப என்ன நெனைக்கிறோ நம்புளுக்கு இருக்குறது ஒரு நா நாத்தனாறு நம்ம அத்தன்றது ஒண்ணு தான அது வந்து நம்ப ரொம்போ விரோதோ அந்த மாரி நம்ளே சொல்லி குடுத்து வளதுன்னா புள்ளைங்க நாளைக்கு மதிக்காதுங்கா அவுங்கோ கேரக்ட்ர் என்ன பண்றாங்க ஆ நம்ம தேவன்னா வச்சுக்கிறாங்க அவுங்கள விரோதம் பண்ணி னு அவுங்க வெறுப்பேத்துறதுக்காக என்ன யூஸ் பண்றாங்க
ம்
அவ்ளோ நாள் யூஸ் பண்ணின்னு தா இருந்தாங்க அது எனக்கு புரில இவுரு சொன்னாரு உனக் தெரிலயா எங்க அண்ணன மதிக் காம உங்கட்ட பேசுது எங்க அண்ண வெறுப்பேத்த தா ஓங்கிட்ட பேசுதுன் சொன்னாரு நா கம்முனு இருந் ட அதெல்லா இல்ல அப்டியல்லா இருக்காது இப்ப நல்லா புரிஞ்சிகின
இப்ப அவுங்க கிட்ட நல்லா பேசுறாங்களா
ஆ அவுங்ககிட்ட ரொம்ப ஒறவாய்ட்ச்சி வீடேல்லா அங்க பாக்குற மாரி கேள்விப்பட்ட அதுக்காக நா கொஞ்ச இப்போ ரொம்போ வச்சிகற்தில்ல
ம் நீங்க எ ம் நீங்க எப்டி வீட்ல வந்து ஹெல்த்தியானா என்ன சமைப்பீங்க சிறுதானியங்கள் அத அதுல்லா சமைப்பீங்களா
ஆ குதுரவால அரித்தி சமைப்பேப்பா
அதுல என்ன செய்வீங்க நீங்க
அது நீங்க ஒங்களுக்கு ஒரு மாரி ஜொரோ ஒர் தலவலி ஒடம்பு டயாடா இருந்துதுனா அத கஞ்சி காச்சி நீ குடிச்செனா ஒரு கிளாஸ் குடிச்சீங்கனா நீங்க அதுவே ஒடம்புக்கு அவ்ளோ நல்லது அது மட்டய எப்பமே ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுப்பே பாக்கெட் நூறுபா அது வாங்கி வச்சு ஆனா எல்லாமே வாங்கி வச்சிருக் துல ஆனா எதுமே செய்ய செய்றது கெடையாது சும்மா இப்டி இப்டியே வச்சு என்னிகநேரோ ரொம்போ ஒட அது ஒடம்பு ஒத்தொழிக்க மாட்டன்து செய்யனும் அரிசி மாவு புட் டு மாவு எல்லாமே வாங்கி வக்கிற செய்ய மாட் இது செய்ணுன் சொல்ட்டு நேத்து கூட போய் பாயாசோ செய்ணுட்டு எல்லாமே வாங்கி வந்த நா செய்ணுன் நெனச்ச செய்யவே முடுப்ட
ஏ செய்லால உங்க பொண்ணு சாப்ட மாட்டாளா அதெல்லா
அவ சொல்ற தித்திப்பே வேனா எனக்கு நீயே செஞ்சு நீயே சாப்டு
அவளுக்கு காரந்தா புடிக்குமா
காரந்தோ பிடிங்காது இப்ப கூட நேத்து கூட பிரெட்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து அந்த அவ செய்வா அந்த சீஸ்சல்லா இருக்குது வீட்ல அதெல்லா போட்டு இது பண்ணி காலைல செஞ்சு குடுத்துட்டுப்போமா சாப்புட்றோ நாங்களா சரி சரின்ட்டு போனா அதோட அவ்ளதா அது அப்டியேதா கடக் வெங்காயோ அந்த கொட மொளகா அதெல்லா போட்டு செய்வா அவ நல்லாதா இருக் அத செய் சாப்புல்லா அப்டினா சரி சரி சரினா அதோட கம்முனு பொய்ட்டா
ம் எங்க ஸ்கூலுக்கு கால்ல கெளம்பவே கரெக்ட்டா இருக்குல்ல அவ எங்க செய் செஞ்சு குடுப்பாங்க
எல்லா எதையுமே செய்ய மாட்றா அத வாங்கறதெல்லா என்ன பண்றது வேஸ்ட்டா தா ஆவு கொஞ்ச ரெண்டு மூணு நாள் பாத்துட்டு பிரெட்டில் எது எது வாங்குனாலு அந்த ஒண்ணு சாப்புடுதா அப்டியே கடக்குதுன் தூக்கி மாருடி ஒரு நால் நாள் அஞ்சு நாள் ஆயிச்சினா அது ப்ர்ஜுல வச்சது எதுக்கு திங்கனுன் தூக்கி அப்டியே குப்ப டப்பால போட்
ம் ஏனா அதல்லா ரொம்ப வேஸ்ட்டுல்ல காசுல்லா வேஸ்ட் ஆகுதுல்ல
எவ்ளவோ சொல்ற கேட்க மாட்றா கடைல பொய்டோன் வைங்க இது வேணு இது ஒரே ஒரு வாட்டி வாங்கி தா நா எல்லாத்தையு சாப்ட்டு காலி பண்ணிடுவ காலி பண்ணிடுவன்ட்டு வாங்கறா ஆனா சாப்ட இன்னக்கி சாயந்தரோ எப்டினாலு செஞ்சு தான் சொல்லிருக்குற
ம் அப்டி அவ சாப்ட்லேன்னா பக்கத்துல யாராவது ஃப்ரெண்ட்ஸ்ல்லா தா
அத இன்னிக்கி அத சொல்லினு இருந்தே நேத் வீதினு இருக்குறாங்க பக்கத்து வீட்ல இருக்குறாங்க அவுங்களுக்கு செஞ்சு தருவே நானு னா அது ப்புல் ல்லா அந்த சீஸ் இருக்றதெல்லா செஞ்சு காலி பண்ணிணு நீ னு செரின்னா பிரெட் வாய்னு வந்து வெச்சா செய்வேல்ல இன்னைக்கு வந்திருக்கற செய்வா இல்ல ம் ஒமா இருக்கு நெறைய தர்ராங்களா இதோ உட்கார்ற பாருங்க பத்து மணி ஆயிடுது பத்து மணி வரை க்கு எழுதுற்து ஏனா எனக்கும் தூக்கம் வந்தன் லைட்டு் அணல் அடிக்கிற மாரி இருக்கு நீ எடுத்து வெச்சுட்டு படு நீ எழுதவே தேவ இல்ல அப்டின்னு சொல்லிட்டு நான் அதாலேயே அதுக்கு வந்த ஒடனே உக்காந்து எழுதிடு எழுதிட்டு இருந்தோ அதுக்கு கரெக்டா திங்கிழம ஸ்கூல் ஆரம்பிச்சதுன்னா புதன் வெள்ளி கிழம வரைக்கு கரெக்ட்ட இக்குது டைம்
செரி செரி தோழி என்னோட அழைப்பு நீங்க எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நா நேரம் முடிய போகுது பேசினதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் பேசுவோம்
செரிங்க தோழி